ஹலோ
எப்டிப்பா இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே பசங்கெல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லார்க்காங்க
ம் செரி ஒன்னு இல்ல ரொம்ப நாாளாச்சு பேசி அதா கால் பண்ணே அப்றோ உங்க ஏரியா பக்கோ க்ளைமேட் எப்டி இர்க்கு இப்போ
ரொம்ப ஹாட்டா தாங்க இருக்கு அங்க எப்டி இருக்கு
இங்கயு செம்ம வெயிலு தா ஒன்னு சமாளிக்க முட்ல பசங்கள்க்கு லீவ் விட்டாங்களா
ஆ விட்டுட்டாங்க
சேரி சேரி வெகேஷனுக்கு அந்த சைடு வர்லான்தா இருக்கோ உங்க வீட்டுக்கு தா வர்லான்ருக்கோ நீங்க கூப்டாம்லே வர்லாமா
ஆ வாங்க இதுலென்ன இருக்கு
என்ன ஸ்பெஷலா இருக்கு உங்க ஏரியால சொல்லுங்க
எங்க ஏரியால எல்லாமே ஸ்பெஷல் தா நீங்க வந்தா மட்டு போது
இப்டி சொன்னா எப்டி நா பசங்களுக்கு எப்டி சொல்லி கூட்டு வரது ஃபால்ஸ் எதாவ்து இருக்கா அந்த பக்கோ
ஸ் இருக்கு ம் இங்க நெறய வாட்டர்ஃபால்ஸ் இருக்கு தீம் பார்க் இருக்கு
ஓகே ஓ
அப்றோம் ஷாப்பிங் மால் இருக்கு
ஷாப்பிங் மால்ல எல்லாம் கூட்டு போனா நா வந்து எப்டி எடுத்துட்டு வறது பைசாவ பேக்ல மூட் மூட்டைல அள்ளி போட்டுதான் எடுத்துட்டு வரணும் ஏதோ ஃபால்ஸ் இருக்கு ஓகே ஆஹ் தீம் பார்க்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா அதெலாம் ஓகே ஷாப்பிங் மால்லாம் போய் என்ன பண்றது நீங்க செலவு பண்றீங்ளா
வாங்க பண்ணிக்கலாம் இதெல எல்லாம் என்ன இருக்கு
சேரி சேரி அப்புறோம் எப்டி இருக்கு உங்க டிராவலிங்லாம் டிராவலிங் போறீங்ளா இல்லயா
ஆ போய்ட்டு தாங்க இருக்கேன் ரீசென்ண்டாவும் போயிட்டு வந்தேன் நறய டெம்பிள் போயிட்டு வந்தேன் அப்புறோம் டெம்பிள்க்கு மெயினா லாங் டிராவல் லாங் ட்ரைவ் தான் போயிட்டு வருவேன்
பரவாலயா உங்ளுக்கு பைக்ல அவ்ளோ தூரம் போறீங்ளே பஃக் பெயின்லா வராதா
பெயின் வருங்க சம்டைம்ஸ் வரும் அதான் நம்ம நம்ம ஃபுட் எடுத்துக்குறது பொறுத்து இப்ப நா பாத்தீங்கன்னா நா ரெட் புல் குடிச்சிட்டு தான் போவேன் அதிகமா நீங்க ட்ராவல்ல அதிகமா சாப்டவும் முடியாது
அதுதான் நீங்க எங்கா இருக்கர்துக்கு ரீசனா
ம் ஆமாங்க டயட் நீங்களு ஃபாலோ பண்ணுங்க
எப்டி ஃபாலோ பண்ணு சொல்லுங்க எப்டி டயட் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க நா ஃபாலோ பண்றேன்
நா டீ காபி இதெல்லாமே குடிக்க மாட்டேன் அப்றோ காலையில பாத்தீங்கன்னா சாப்பாடு அதாவது பழைய கன் ஞ்சி அந்த மாரி சாப்பிடுவேன் மதியோம் பாத்தீங்ன்னா சம் டைம்ஸ் வந்து கம்மங்கூழ் அந்த மாரி குடிப்பேன் அப்றோம் ஈவ்னி்ங் பாத்திங்ன்னா
சொல்லுங்க சொல்லுங்க
ஈவ்னிங் பாத்தீங்ன்னா ஒரு ரெண்டு தோச அவ்ளோதான் அப்றோ எடையில ஆப்டநூன் இந்த வெயில்ல பாத்தீங்ன்னா நம்ப நறைய இத இல்ல லிக்விட் ஐட்டமாதான் எடுத்துக்கணு இப்ப எக்ஸ்டா எப்டி சொல்றது மோர் அதிகமா குடிக்லாம் ப்ரூட்ஸ் வாட் டர்மெலன் இந்த மாரி அதிகமா எதாது சாப்ட்லாம்
ஓகே நீங்க இதெல்லா தான் ஃபாலோ பண்றீங்ளா
நா இததா ஃபாலோ பண்ணிட்ருக்கேன்
எங்க காஃபி டீ குடிக்காதீங்கன்றீங்க காஃபி டீ குடிக்காம அன்னைக்கு நாளே போக மாட்டேங்குதே
காஃபி டீ குடிக்க கூடாதுங்க ரொம் எப்டி சொல்றது அது ஒடம்பு ரொம்ப அரிச்சிரும் ஒரு ஹெல்த்தயே உறிஞ்சுரும்
காலைல
குடிக்கலா எதாது குடிக்கலாம் எதாவது ஒ ஒன்ஸ் அந்த மாரி குடிக்கலாம்
ம் ஓகே அப்பனா ஓகே நா காலையில ஒரு வாட்டி காபி அ நா ஈவ்னிங் ஒரு டீ டீ அவ்ளதான் நடுவுல எதும் எடுத்துக்க மாட்டேன் அதுவும் மான்னிங்ல பிளாக் காபி தான் எடுத்துப்பேன் வித் கீயோட ம் நீங்க
நா காலைல எதுவு இல்லைங்க வெறு தண்ணி மட்டும் ஒரு வா ஒரு டம்ளர் குடிப்பன்
ஓகே இப்ப பசங்களுக்கு அதே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்ளா
ம் கொஞ்சோ கொஞ்சோ பண்ணிட்ருக்கேன் அவுங்களும் டீ காஃபியிலா குடிக்கறதில்ல
சேர் செரி உங்க ஏரியால ஃப்ரெஷ்ஷா வெஜிடேபிள்ஸ்லா கெடைக்குமா வெஜிடபில்ஸ்
ஆ கடைக்குங்க ஆ கடக் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா தாங் இருக்கு நீங்க ஏர்லி மானிங் போனீங்னா உழவர் சந்தை அந்த மாரி இருக்கு அந்த எடத்துல போய் நீங்க கலெக் பண்ணிக்லா மத்தபடி நீங்க எந்த ஷாப்பிங் மால்ல எங்க சூப்பர் மார்க்கெட் எல்லா போனீங்னா பழசுருக்காது க ஏர்லி மார்னிங் உங்களுக் வந்து பழசு புதுஸ்தா இருக்கு பழசலா இருக்காது நீங்க ஏர்லி மார்னிங் வாங்கிருவோங்கே எப்பமே
ஓகே ஓகே ஓகே ஊகே சூப்பர் அப்ப வந்தா வெஜிடபிள்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பல்லா ஆ ஆம்மு எடமு நல்லா சுத்தி பாக்லா குழு குழுன்னு இருந்துட்டு வர்லான் சொல்றீங்க
அ பட் இந்த மே மந்த்ல பாத்தீங்னா உங்ளுக்கு எங்யு போற மாரி இருக்காது எல்லாமே ரொம்பஸ் ஹீட்டாதா இருக்கு நீங்க ஜூன் ஜூன்லந்து டிசம்பர் வரைக்கு நீங்க வந்தீங்னா எங்கே வேணால் போலா
ஓகே ஓகே புரிய்து ஆனா இந்த டைம் தான வெகேஷன் டைமு இப்பதான பசங்கள்க்கு ஸ்கூல் லீவு
கா ஆமாக்கா பட் என்னன்னா இந்த இயர் ரொம்ப ரொம்ப ஹீட்டாருக்கு
ஓ அப்டி சொன்றீங்ளா ஆனா எங்கனாலு வெளிய போணுன் சொல்றாங்களே என்ன வெயில் அடிச்சாலு என்னஸ் செஞ்சாலு சரி நா போயேதா ஆவன் நிக்கிறாங்களே என்ன பண்றது
ம் கூப்பிட்டு போய்ட்டு வாங்க இங்கே கூட கூப்பிட்டு வாங்க இங்கே நல்லா தா இருக்கு
கண்டிப்பா வருன் டிக்கெட் போட்டுட்டு வரு கண்டிப்பா இங்க மீக்குள்யே நாங்க வர பாக்கறோ வீட்ல அம்மாலா எப்டி இருக்காங்க அவ்ங்ள பத்தி கேக்கவே இல்ல
ம் அம்மா நல்லார்க்காங்க அம்மாவே வேலைக் போய்ட்டாங்க தம்பி ஒருத்த இருக்கா தம்பி நல்லார்க்காங்க தம்பி பாப்பா நல்லார்க்காங்க உங்க வீட்லல்லா நல்லார்க்காங்ளா ஆ மேரேஜ் ஆய்ர்ச்சு
ம் அவருக்கு எத்தன பசங்க
அவ்ங்ளுக்கு ஒரே ஒரு பொண்ணு தா
லோகே அப்போ ரெண்டு பேரு ஜாலியா வெளாட்வாங்க வீட்ல உங்க பொண்ணு அவர் பொண்ணு
இல்ல இல்ல அவ்ங்ளு அந்த பா இன்னு ஒன் இயர் கூட ஆக்ல
ஓ குட்டி பாப்பாவா
ஆ ரொம்ப குட்டி பாப்பா
இருந்தாலு அதுவு குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த குட்டி பாப்பா இர்ந்தாலு ம் அப்பறோ சொல்லுங்க
ப்றோ நீங் எங்யு போக்லையா
எங்க போகணு இத்தா வெயில பாத்து சொல்லுங்க
உங்ளுக் ஒர்க் எல்லா எப்டி போய்ட்டுருக்கு
வர்க்கல்லா நல்லா போய்ன் தா இருக்கு நீ என்னா பண்ணுது எல்லா மே மாச எல்லாமே டல் அடிக்க தான செய்யு ஏனா எல்லாருமே வெக்கேஷன் வெளியே போயிடுவாங்க எந்த ஒர்க்கு அந்த அளவுக்கு பாக்க மாட்டாங்க சோ அதனால கொஞ்ச டல்லடிக்கதா செய்யுது இருந்தாலு ஜூல பிக்கப் பண்ணிக்கலா ஒன்னு பிர ச்சன இல்ல ஆ வெளியே எங்கியு போலையான்னு கேட்டீங்க வெயில்ல பாத்தோனே பாருங்க மணி இப்பதா டுவல் ஆகுது அப் செம்ம வெயிலு எற்கினே டுவெல்லுக்கு நல்ல வெயிலு இருக்கு இப்ப அப்டியே வெளியே போனன்னா அப்டியே காஞ்சி கருவாடு ஆயிடு போல இருக்கு மூஞ்சு தீச்சி எடுத் துருவ போல இருக்கு அப்டி இருக்கு பசங்க காலையிலே ஏ சி போட்டுறாங்க இப்போ சோ அதனால வந்து சமாளிக்க முடியில
ஓகே ஓகே ஓகேங்க
வீட்ல கிளி வளர்குறீங்களே எப்டி இருக்கு கிளிங்கெல்லா
ஆ கிளி எல்லா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கு ஃபுட்டு குடுத்துட்டே இருக்குணு
இப்ப எப்டி மெயின்டென் பண்ணணுனு சொல்லுங்க
அது எப்டி சொல்றது தானிய வகைகள்னு சொல்லுவாங்கல்ல திணை அந்த மாதிரி குடுக்கலா ஃபுட்ல பாத்தீங்கன்னா இந்த கொட்டை இருக்குற பழங்கள் குடுக்கலா
கொட்ட இருக்க பழோ தா குடுக்குணுமா இந்த வாழப்பழோ அதெல்லா குடுத்தா சாப்டாதா
வாழப்பழம் அதுலையு இருக்கு வெத மாரி இருக்கு லைட்டா சோ அதெல்லா சாப்பிடு நீங்க குடுக்கலா தாராளமா
கட் பண்ணி குடுக்குணுமா இல்ல அப்டியே குடுத்தாவே சாப்ட்ருமா
கட் பண்ணி தா ஸ்லைஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி குடுக்குணு நீங்க சின்ன சின்னதா
வாழப்பழம் வேற என்ன குடிக்கு கொய்யாக்கா குடுக்கலால்ல
ஆ கொய்யா பழம் குடுக்கலா
ம் அதுவு கட் பண்ணிதா குடுக்குணுமா அப்டே
எல்லாமே ஸ்லைஸ் அப்டி சாப்டாது நீங்க ஸ்லைஸ் பண்ணி குடுக்குனு
ஓகே ஓகே எத்தனப் பழோ அது சாரி எவ்ளோ வெச்சிருக்கீங்க கிளிங்க ஏனா நாங்க வந்தோன்னா ஒரு எங்களுக்கு வேணுனு கொஞ்சோ எடுத்துட்டு வரலான்னு தா ஒரு பேர் எடுத்துட்டு வரலான்னு
இங்க ஒரு நாலு பேர் இருக்கு நீங்க எடுத்துட்டு போறதா இருந்தா ரெண்டு பேரா தா எடுத்துட்டு போனு
ஓ ஒன்ன விட்டு ஒண்ணு இருக்காதோ
அ ஒன்னு விட்டு இருக்காது
ம் ம் எப்டி மெயின்டென் பண்ணு சொல்லுங்க அதுக்கான கூண்டு எங்க கெடைக்குன்னு சொல்லுங்க எப்டியெல்லா அத மெயின்டன் பண்ணலான்னு சொல்லுங்க
கூண்டு பாத்தீங்கன்னா அந்த ப இப்ப எல்லா ரெடிமேடாவே கெடைக்குது நீங்க கடையில போனீங்கன்னாவே குடுப்பாங்க கிளிக்கு சொல்லி கேட்டிங்னாவே குடுப்பாங்க அந்த மாரி கூண்டு வாங்கிக்கலா அப்றோ பவுல் பாத்தீங்ன்னா நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஆன்லைன்லே சீஃப் அண்ட் பெஸ்ட்டாருக்கு நீங்க கடையில போய் வாங்கறத விட ஆன்லைன்ல கம்மியாதா இருக்கு கடையில பாத்திங்ன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வருதுன்னா நீங்க ஆன் ஆன்லைன்ல கம்மியா தா வரு அத விட கம்மியா வரு டூ ஹண்ட்ரட் ஒன் பிஃப்டி அந்த மாரி தா கெடைக்கு ஸோ நீங்க அதுலயே வாங்கிலா ஆன்லைன்லே வாங்கிலா அந்த பவுல் எல்லாமே அதுலே ரே பவுல்ல பாத்தீங்ன்னா ஃபுட்டு போட்டு வைக்கிற மாரியு இருக்கு ப்ளஸ் உங்ளுக்கு வாட்ர் அதுல யூஸ் பண்ற மாரியே இருக்கு அந்த மாரி பவுல் வாங்கிங்க
ஓகே சரி ஓகே நா அது மாதிரி வாங்கிக்கிற பௌலு அ எனக்கு வந்து அத மட்டு கைட் பண்ணுங்க வாங்க நீங்க என்ன என்ன கூப்ட்டீங்க வாங்க வீட்டுக் குண்டு நீங்க வாங்க இங்க இந்த ஏரியாக்கு வாங்க ம்
திஸ் மந்த் வருவே நானு பாப்பாவு வர்லானு ப்ளான் பண்ணி வச்சிருக்கே கண்டிப்பா வரே உங்க வீட்லல்லா என்ன பண்றாங்க உங்க சன் என்ன பண்ணிட்ருக்காரு உங்க பொண்ணு என்ன பண்றாங்க இல்லைங்க எதுவு கேக்கல உங்க சன் என்ன பண்றாங்க
சன் என்ன பண்றாங்க இந்த டைம்ல எல்லாரு இப்பதா எழ்ச்சாங்க எழுந்ச்சு குளிச்சிட்டு குளிக்க போயிருக்காங்க ஒரு ஒருத்தரா செரி நா அந்த கேப்ல உங்க கிட்ட பேசில்லா குளிச்சிட்டவொன்னே நா போனு அடுத்தது செரி அதனால அவுங்க வேலய முடிச்சுட்டு வரட்டு அதுக்கப்றோ நம்ம போய்க்கலா அப்டின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்க அவுங்க வந்த பிறகு அடுத்தது டிஃபன் குடுக்கனு இன்னோ டிஃபனே சாப்பல்ல அவுங்க இதுக்கு மேலதா டிஃபன் சாப் ப்டுட்டு அதுக்கு மேல அடுத்த வேலைய பாப்பாங்க இப்ப தூங்குற வரையு வீடு அமைதியா இருந்துது இதுக்கப்றோ வீட்ல சவுண்டு வேற லெவல்லக் கேக்கு இன்னோ கொஞ்ச நேரத்ல வீடே இரு ட்டாயிடு பேய் படோ வெச்சு பாப்பாங்க திடீர்னு பா த்தா வெளிச்சம் ஆயிடு அதனால என்ன க்ளைமேட்ல இருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது அது மா ரி மாத்தி மாத்தி மாத்தி வெச்சின்ருப்பாங்க டி விய போட்டு பாத்துக்கிட்டு ஒக்காந்துன் ருப்பாங்க
பாவோ அவுங்க வெளிய போ முடியாதுல்ல
ஆமா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல அதனால வெளிய போக முடியாது செரி ஓகேங்க நா இவ்ளோ நேரோ பேசிட்ருந்திங்க நா ஊருக்கு வரம் போது நா உங்களுக்கு வந்து கால் பண்ற
ஓகே கண்டிப்பா பண்ணுங்க
செரி ஓகே நா வெச்சிட்டும்மா
ஆ செரிங்க ஓகேங்க
ம்